ஹலோ
இப்ப ஏதாவுது கேக்குதுங்களா
எப்டி ரெண்டு டைமு கால் வருது
பேசலாங்க ஒருத்தவங்கள்ட ச ஆறு சிக்ஸ் டைம் பேசலாமமா
அப்டியா
ம்
சொல்லவே இல்ல இதல்லா எங்ககிட்ட
ம் சொன்னாங்க என்ன பண்றீங்க இப்ப சொல்லுங்க என்ன பண்றீங்க
நா அப்டியே வாக்கிங்
ஆ
வாக்கிங் வாக்கிங்
வாக்கிங்
ம் நீங்க என்ன பண்றீங்க காலேஜ் முடிச்சு வந்தாச்சா
இப்போதாங்க வந்தே தூங்கலா தூங்கலானு ஒரு ஐடியால இருக்கே
செரி ஆனா தூக்க வர்லையா
ம் சாப்ட்டனா தூங்கிடுவே சாப்பாடு தா இத இன்னோ ரெடி பண்ணலா இது
சாப்பாடு ஏதாவுது யூடியூப்ல பாத்து ரெடி பண்ணுங்க
யூடியூப்ல பாத்து எனக்கே செய்ய தெரியுங்க காசு இல்ல
அட வீட்டுல என்ன இருக்கோ அத வச்சு ரீல் பண்ணுங்க
வீட்ல என்னங்க தக்காளி வெங்காயதா இருக்கு என்ன இருக்கு வேற எது இல்ல
அத வச்சு ஏதாவுது ரெடி பண்ணுங்க
அத வச்சு நீங்க தா சொல்லனு ஏதாவுது ரெடி பண்ண நீங்க தா வயசுக்கு மூத்தவங்க டுவெண்ட்டி ஃபோர் ஆவுது
ஆ இதெல்லா தெரியாதுங்க எனக்கு
என்ன தெரியாதுங்கிறிங்க
நீங்கதா எங்களுக்கெல்லா சமைச்சு தரணு நாங்கெல்லா வயசு ஆயிடுச்சுல்ல நாங்க ரெஸ்ட்டு தா எடுக்கணு நீங்கதா சமைச்சு தரணு
எப்டிங்க வயசாச்சு
உங்களவிட எங்களுக்கு வயசு ஆச்சுல்ல அப்ப அது பத்தாதா
இன்னு எவ்ளவோ பாக்க வேண்டியதுருக்கு அதுக்குள்ளயு வயசாச்சுகிறிங்க அதுக்கு எவ்ளவோ பாக்க வேண்டியது இருக்கு அதுக்குள்ள வயசாச்சுகிறிங்க
அதெல்லா பாத்துக்கலா வயசாகாக தா பாக்க முடியு சிரிக்கவே இல்லையே நானு
சிருச்சில இப்ப
புரியில
என்னாங்க சிரிச்சீங்க
நா சிரிக்கவே இல்லங்க
செரிங்க விடுங்க
உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா நெறைய பேர் இருக்காங்ளா
ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம இருப்பாங்களாங்க காலேஜ்ல
அப்போ எவ்ளோ ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க
எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தாங்க
இப்டி பேசனா அப்றோ நா எப்டி கான்வர்சேஷன கன்டினியூ பண்றது
எல்லா ஆச்சு ப்ரெண்ட்ஸ்லா பெஸ்ட்டா கேக்கடிங்களா இல்ல ரொம்ப
எல்லாமே நீங்க அப்டி பிரிச்சு சொல்லுங்க நா காமனா கேட்ட
சே உங்க ஃப்ரெண்ட்ஸெல்லா
எனக்கு நெஜமாவே ஃப்ரெண்ட்ஸ் இல்ல நா காலேஜ் முடிச்சு ரொம்ப வருஷ ஆயாச்சு இனி போய் ஃப்ரெண்ட்ஸ்
எப்பு
டச்ல இல்ல யாரு
வேலைக்கு போறீங்களே அங்க ஃப்ரெண்ட்ஸு
ப்ரோ நீங்க அவுட்டிங்ல்லா போவீங்களா ஃப்ரெண்ட்ஸோட என்ன மா
அதா போயிட்டு வந்தாச்சுங்க ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தா ஏற்காடு போய்ட்டு வந்த
ஹலோவ்
ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தாங்க ஊருக்கு போயிட்டு வந்த
ஃப்ரெண்ட்ஸோடையா
ஆ
எங்க போனீங்க அங்க என்ன நடந்துச்சு எதா சொல்லால்ல
ஊர் பேர்தா சொல்லக்கூடாதாங்களாமா இதுல
நீ அத சொல்ல வேண்டாங்க அங்க எங்க போனீங்க சும்மா ஹில் ஸ்டேஷன் அந்த மாதிரி
அதா வண்டில போனோ ஹில் ஸ்டேஷன் போனோ
ம்
போய்ட்டு மலப்பிரதேசத்துக்குள்ள எறங்கணோ
ம்
எறங்கிட்டு ஜாலியா சுத்தீட்டு குளிச்சிட்டு
குளிச்சிட்டு தண்ணி ஆறா
ஃபால்ஸ்
ஃபால்ஸா
ம் நீங்க எங்கயு வெளிலா போனது இல்லையா நா ஜாலியா இருப்ப அதத என்ஜாய் பண்ணுங்க ஒரு தட தா
விசா பேரூரு கோயிலு அத விட்டா வேற எங்கேயு போறதில்ல
ஃபேமிலியோட
ஃபேமிலியோடயு அங்கேயே தா ஆங்லேஸ்கார ஒருத்தவங்க சரௌண்டிங்லா எதாவது ஒரு பிளேஸ் போறது பார்க்கு மூவி அந்த மாதிரி தா
விச்சு ஃபேனுங்க அவுங்க நீங்க யார் ஃபேனு
ம் ம் யாரு ஃபேனு இல்லனா
யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்ப
விஜய்
அப்றோ எப்டிங்க விஜய்க்கு போட்டீங்க எதுக்குங்க விஜய்க்கு போட்டீங்க
எனக்கு நா அஜித் ஃபேன் அதனால
யார் ஃபேனு இல்லனு நீங்க தாங்க சொன்னீங்க
சொன்ன அஜித்ன்னு சொன்னா எல்லா கிண்டல் பண்றாங்க அதனாலதா நா சொல்லல
உமான்ல
ஆ
உமன் ஃபேன்ஸ்னா
உமன்ல ஆ அதுல நய்ன்தாரா புடிக்கூ
அப்டியா
உங்களுக்கு ஆ ஆமா ஆமா ஆ ஏங்க நீங் வேற
நாங்க திரிசாங்க
அப்ப நீங்க த்ரிஷாவா
நா எப்டிங்க த்ரிஷாவ முடியூ நாங்க தனுஷ் தனுஷ் ஃபேனுங்க
அப்ப நீங்க என்ன தனுஷா
ஆமாங்க தனுஷ் தா
அப்பி இல்ல
எப்டி நா என்னைய பாத்ததே இல்ல எப்டி அப்டி இல்லிங்கிறீங்க
தனுஷோட வாய்ஸ் இல்லல்ல உங்களுக்கு அப்ப நீங்க அதவாவு இருக்க மாட்டீங்க
தனுஷ் தாங்க நானு
ஒல்லியா இருக்க எல்லாரு தனுஷ் ஆயிர முடியாது
அதெல்லா ஆகலா
ஆக முடியாது
நீங்க நய்ந்தாராவா
நா இல்லேன் ஒத்துக்கிட்டேனே நா ஒன்னு ஆமான் சொல்லலேயே
சே எதுக்குங்க விஜய்க்கு ஓட்டு போட்டீங்க என்னங்க செய்றாரு
எதுக்கு போட்டீங்கன்னா இவ்ளோ நாள் இருந்தவுங்க என்ன செஞ்சுட்டாங்க
இவரு மட்டு என்ன செய்றாரு
அதனாலதா எதாவ்து செய்வாங்கனு நெனைச்சு போட்ருக்கோ பாப்போ
கடைசி வரையு பாத்துட்டே தா இருக்கணு
அப்ப நீங்க யாருக்கு போட்டிங்க நோட்டாக்கா
நான் ஓட்டே போடீலீங்க இந்தன வருஷோ
அப்ப நீங்கல்லா பேசவே கூடாது
டி எம் கே கு போட்டே
அப்டி ஒத்துக்கோங்க எதுக்கு மாத்தி மாத்தி
சும்மா சொன்னேங்கே
போட்டு நீங்க தோத்டீங்கல
ஒர்க் முடிஞ்ச்சிங்களா
நா ஓனா தாங்க பண்ணின்ட்ருக்கே
ஓ ஓனாதா நீங்க பண்றீங்ளா கெளம்பிட்டீங்களா வீட்டுக்கு
இல்ல ஆஃபீஸ்ல தா இருக்கே நாம கெளம்பும் போது கெளம்பிக்லா இருக்கணுனா இருக்லா
ஜாலி தா அப்ப
ஆமா ஜாலிதா
என்ஜாய் பண்றீங்க
நீங்களு எல்லா படிச்சு முடிச்ட்டா அப்டி தா ஏதாவ்து ஒரு ஜாப் போனீங்கனா ஜாலியா தா இருக்கூ டுவெல்த்ல எவ்ளோ மார்க் நீங்க
எதுலிங்க
டுவெல்த்துல
ஃபோர் ஹண்ட்ரட்
பொய்யி
என்னங்கே எத சொன்னாலு நம்ம மாட்டிகிறிங்க
நானே அவ்ளது எடுத்திருக்கே அப்றோ எப்டி நா நம்புவே
என்ன நீங்க அவ்ளாயெடுது நான் அவ்ளாயெடுது என்னங்க அது அர்த்தோ
ஓகே சரி அப்ப டென்த்துல
த்ரீஃபிஃப்டி
இது கூட நம்புற மாதிரி இருக்கு
விடுங்க நம்ப மாட்டீங்க விடுங்க விடுங்க நான் படிச்சி எழுதனே எனக்கு தா லெவல்துலெல்லா கம்மிதா அதல்லா அசால்ட்டா வுட்டுடே கம்மினா நா டூ ஃபிஃப்டி அவ்ளதா
டூ பிஃப்டி
ம்
என்ன ஸ்கூலு
ஸ்கூல்லா அதல எப்டி கேப்பீங்க ஆ
சி எஸ் ஐ
எப்டிங்க தெரியு
சும்மா சொல்றதா
ரைட்டுங்க எங்யோ உங்கடே எங்யோ அந்த கொரல கேட்ட மாரி இருக்கு அப்னா
எனக்கா
எப்டி கரட்டா சொல்றீங்க அப்ப
என்னோட வய்சா உங்க வய்சா
இல்ல எப்டி நா சி எஸ் ஐ படிச்சேன்னு நீங்க கர்ட்டா சொல்றீங்க
அதுவு ஒரு ப்ளூக்ல தா சொன்னே
ப்ளூக்லா எல்லா சொல்ல மாட்டீங்களே
அட நிஜமா நா ப்லூக்ல தா சொன்னே
ஃப்லூக்ல சொன்னமாரி தெர்லையே ஹலோ
ஆனா உங்கள தெரிஞ்சிருந்தா நா ஏ தெரியாத மாரி பேச போறே நெஜமா தெரியல ஆனா எங்யோ நா கேட்ட மாதிரி இருக்கு அத்தா யோஸ்ச்சிட்டே இருக்க அலோ
ஹலோ
ஹலோ
சொல்லுங்க சொல்லுங்க கேக்குது கேக்குது
அப்பறோ ஏ இவ்ளோ ஹலோ சொல்ற வரைக்கு
கேக்குதுங்க கேக்குது எப்டி ஸ்கர்ட்டா சொன்னீங்கன்னு யோஸ்ச்சுட்டு இருந்த
நீங்க எப்டி கரட்டா சொன்னேனு யோசிக்கிறீங்க ஆ நீங்க யாரா இருக்கீங்கன்னு நா யோ
அம்மா நெச தா இருப்பே
ஒருவேள என் தம்பியோட ஃப்ரெண்டா இருப்பீங்ளோ
நீங்க ஓ விடுங்க இது கால் முடியட்டு அப்புற பேசிக்கலா அதுல
எனக்கு தெரிஞ்சு அப் தா இருப்பீங்க
அப்டியா இருப்பனா தெர்லையே டென் செகண்ட் தா
உம் அப்றோ உங் மம்மி எல்லா வீட்டுக்கு வன்டாங்ளா
இருங்க இருங்க அதில கூப்பற்றே‌ ஓர் நிம்ஷோ